ம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கேன்
ஆ என்ன பண்றீங்க
நானு என்னோட குழந்த கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற
என்ன பண்றாங்க எத்தன பிள்ளைங்க உங்களுக்கு
ஒரு குழந்தை ஆம்பல பையன்
அப்படியா
உங்களுக்கு எத்தன குழந்தை
தூங்கிட்டு இருக்காங்க அதனால சொல்லி ட்டு கொஞ்சோ கால் பண்ணி பேசுவோ அப்டின்ட்டு உங்களுக்கு அடிச்ச
மதியானோ என்ன சாப்பிட்டீங்க
இங்கே பிரியாணி இன்னைக்கு ஃப்ரைடேவா அதனால சொல்லிட்டு வீட்ல பிரியாணி செஞ்சாங்க அம்மா வந்து நோன்பு சரக்கு இருக்காங்க மஹரம் நோன்பு அதனால சொல்லி ட்டு இன்னைக்கு நான்தா செஞ்சேன் பிரியாணி
ம் நன்றாக இருந்ததா
ம் ஏதோ இருந்துச்சு சாப்பிடற அளவு இருந்துச்சு நல்லா இல்ல அப்படிங்காம செஞ்ச நீங்க எப்டி பிரியாணி சாப்பாடெல்லா சமைப்பீங்ளா
நா சமைப்பே ஆனா வந்து ஓரளவுதா வரு
ம் இன்னைக்கு நீங்க என்ன சாப்டீங்க
நா தால் சோரு தால் சாங் சாப்டேன் நெய் சாப்பாடு
ம் யாரு நீங்க செஞ்சீங்ளா
மாமியாங்க செஞ்சாங்க
ஓ சேரி சேரி ம் தம்பி என்ன பண்றாங்க
தம்பி விளையாடிட்ருக்காங்க
ம் தம்பி என்ன வாலு குட்டியா இல்ல அமைதியான புள்ளையா
குரும்புத்தனம் இருக்குது தா வாலுதா அங்க அங்க அங்க பெண் கொழந்த எப்டி
கொழந்த இந்த பிள்ளையு சரியான வாலு பேச்ச கேக்க மாட் தங்கே எதையாவது எடுத்து வாயில போட் டுருவாங்க செத்த நேரோ இந்தானத் திரும்பிட்டான் தானே திரும்ப முடியாது கல்லு சின்னதா கெடந்துச்சுன்னா கல்லையு எடுத்து வாயில போட்டுருவாங்க டக்குன்னு
அது கொழந்தை தானே அப்படிதா செய்யு நீங்கத பாத்துக்கணு
நம்ம எப்படிதா கண் கூட பாத்துட்ருந்தாலு வந்து அந்த பிள்ள வந்து எதையாவத் எடுத்து வாயில போட்ரு வேக்யூம் கிளீனர் அளவு கூட வந்து கண்டுபுடிக்க முடியாது அந்த மாதிரி தூசியை எடுத்
வாலு பண்ணுவது குழந்தையோட வேல பாத்துக்கிறது உங்களோட வேல அவ்ளோதா சிம் புல்
இருந்தாலு நமக்கு வந்த் து வேல இருக்காதா எல்லாரு நேரமு வந்து அந்த குட்டியுமே பாத்துட்டு இருக்க முடியு
உங்ளுக்கு அதுதான் வேல
ஆமா ஆமா பிள்ளைங்கல பாத்துட்ருக்கது ஒ ஒரு வேலையில ஒரு பாதி பங்கு வேல மீதி வந்து நமக்கு வந்து நம்ம சாப்புட்னு நம்ம தூங்னு நம்ம தல சீவனு நமக்கு வேல இருக்காது
ம் ஆமா
அந்த வேலை எல்லா வந்து அதுக்கு நம்ம பண்றதுக்கு டைம் இருக்ணுல
ஆமா
ஏதோ வந்து போயிட்ருக்கு வாலு குட்டிய வச்சுக்கிட்டு இந்த பிள்ள தூங்கவு தூங்காது முழி சுக்கிட்டே இருக்கும் தூக்கமே இருக்காது இப்பதா வந்து செத்த நேரோ போட்டு ஆட்டிட்டு தொட்டில வந்த அதுக்குள்ளயே முழிச்சுட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டா
ம் இப்ப தூங்குதா
ம் ஆட்டி விட்டுட்டு வந்துருக்கே தூங்கிட்தா இருக்கு தூங்குறதுனாலதா வந்து பீஸ்ஃபுல்லா ஃபோன் பேச முடியுது முழுச்சிருந்தாங்கன்னா வந்து கத்தி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாங்க
ம் அப்படியா
டாங்க
தம்பிக்கு என்ன சாப்பாடு குடுத்தீங்க
தம்பிக்கு நம்ப சாப்புட்றதே குடுக்குறது ஏன்னா தம்பிக்கு வந்து ரெண்டு வயசு பதுனோரு மாசோ ஆய்டுச்சு அதனால நம்ப சாப் சாப்புட்ற உணவே குடுத்துறது
காரோ அதெல்லா பிள்ளைங்க சாப்புடுவாங்களா
காரோ சாப்புறதில்ல லைட்டா ஊத்தி குடுக்றது அந்த மாரி சாதத்த லைட்டா ஊத்தி குடுக்குறது
சேரி சேரி ஓகே ஓகே
ம் ம்
இந்த பிள்ளைக்கு நா தனியாதா சாப்பாடு செஞ்சு குடுக்குறது சாப்பாடு வந்து
ஆமா பத்து மாசோ கொழந்தைன்னா நம்ப சாப்புட்ற உணவு சாப்டாதுல்ல
ஆமா சாப்பாடு உப்பு அந்த மாதிரி சொல்லிட்டு உப்பு ஜீனி அதெல்லா வந்து போட்றதில்ல உப்பு ஜீனிலா எப்ப சேப் இப்போ வரைக்கு லேசா உப்பு இப்ப தா ஸ்டாட் பண்ணிருக்கே அது வந்து ஒரு வர்சோ வரைக்கு வந்து சேக்கக்கூடாது அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு செல பேர் சொல்றாங்க சில பேர் என்னன்னா வந்து உப்புச்சப்பு இல்லாம சாப்ட்டா வந்து அப்டியே பிள்ளைங்க வந்து பழகிடும் சாப்புடாது
பழகிரும் ஒடம்பும் அந்த மாரியே ஏத் ஏத்துக்கு அந்த சிறு வயதுலே என்ன நம்ப குடுக்குறோமோ அதுதா ஒடம்பு வந்து வளர வளர ஏத்துக்கும் நீங்க குடுக்காம இருந்தீங்கன்னா அப் அப்பப்ப கொஞ்ச கொஞ்சோ குடுத்து பாக்கணும் அப்பதா அந்த உடம்பு வந்து அந்த ஆர்கன்ஸ்லா வந்து வந்து இது பண்றத்துக்கு தயாராகும் நீங்க அத அக்செப்ட் பண்றதுக்கு தயாராகும்
இந்த பிள்ள சாப்புடுது இந்த பிள்ள ஒரப்புலா கேட்டா ஒரப்புலா சாப்புடுது நா அந்தளவு ஒரப்பு சுத்தமா எடுத்துக்க மாட்டேன் எனக்கு ஒரப்புனாலே அலர்ஜி ஒரப்பே எடுத்துக்க மாட்டேன்
அப்ப உங்களுடைய கணவன் மாரி வராங்க போல
அவுங்களும் வந்து அந்தளவு ஓ அவுங்களும் அந்தளவு வர இப்ப சாப்பிட மாட்டாங்க நார்மலா திட்டமான உறப்புதா சாப்டுவாங்க ஆனா நான் வந்து சும்மா நம்ம சாப்பிடற சாப்பாடு வந்து பக்கத்துல இருந்துச்சுன்னா ள்ள வந்து பா நின்னுகிட்டு வந்து குடுங்கன்னு சொல்லி கேக்க தெரியாது ம் ம் அப்டிம்பாங்க
ம்
அப்போ வந்து லேசா நம்ம சாப்டுற சாப்பாட்டுல கொஞ்சோன்னு வாய்ல லைட்டா வந்து வச் ச்சடுறது அது வந்து பிடிக்கு அது வந்து சாப்டு புள்ள சாப்ட்டுட்டு இந்த பிஸ்கெட் எல்லாம் குடுக்க கூடாதுல்ல பிஸ்கெட் எல்லாம் வந்து குடுக்க முடியாதுல்ல அதனால சொல்லிட்டு பிஸ் பிஸ்கெட்லா வந்து சாப்பிடும் போது கேட்ப்பா கொடுத்தா வந்து கடிச்சு ரெண்டு பள்ளு முளச்சுருக்கு ஒரு பல்லு வந்து நல்ல பெருசாயிடுச்சு இன்னொரு பல்லு வந்து சின்னதா இருக்கு அ ரெண்டு பல்லையும் வந்து சும்மா பிஸ்கெட் ஃபுல்லா வச்சா சாப்பிட முடியாது கடிச்சு சாப்பிட முடியாதுன்னு நானு வந்து குடுத்துட்டே ஆ கடிச்ச வந்து ரெண்டு பல்லால கடிச்ச பாதி உளார போயிடுச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்ன மெல்லுத் வாயல அப்டின்னு சொல்லிட்டு பா க்குறே பிஸ் து வாயில கடக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லி ட்டு சாப்பிடுற சாப் சாப்பாடு நம்ம சாப் சாப்புட்ற சாப்பாடுதா வேணும்னு கேட்பாங்க அவுங்க வந்து சாப் த்த வந்து அவுங்க சாப்ட்ற சாப்பாடு குடுத்தா வாய தொறக்க மாட்டாங்க துப்புவாங்க கைல வந்து இன்னக்கி எதாவ் ஒன்னூத்தப் புல்லு புது பலக்கம் வந்திருக்கு நார்மலா எப்போதும் குடுத்தா சாப்டுவாங்க சாப்டுட்டு வேத் இல்லாட்டி வந்து இன்னன்ட திரும்பிக்குாங்க அலூவாங்க வேனானு சொல்ல தெரியாது துப்ப தெரியாது துப்ப மாட்டாங்க இப்ப வரைக்கு துப்பமாட் டாங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க இந்தன்ன வந்து சாப்பாடு குடிக்கயிலே வாயில வச்சுகிட்டு முழுங்கிடுவாங்க அடுத்து வந்து குடுக்கும் போது அழுவாங்க செல‌ சாப்பாட்லா புடிக் புடிக்காது ஆப்பிளூ அந்த ஐட்டம் எல்லா சுத்தமா புடிக்காதா
ம் நல்லதெல்லா புடிக்காது குழந்தைக்கு ம் ம்
சாப்பிட மாட்டா சாப்ட்டா வந்து சாப்பிட குடுத் த்த சாப்பாடு துப்ப தெரியாது வாயில வச்சுக்கிட்டே முழுங்கிக்கிட்டே அழுவூம் அடுத்து வைக்காதீங்க என்னை வச்சு கொடுமை பண்றீங்களே அப்டின்னு சொல்லிட்டு இன்னிக்கு வந்து ஒரு பழக்க என்ன வந்துருச்சு அப்டின்னா சாப்பாடு கைய தட்டி வுட்டுற பழக்க வந்துருச்சு கொடுத்தா வந்து சாப்பாடு கைய தட்டி வுட்டுடுச்சு காலைல வந்து எக்கு குடுத்துட்டுருந்தே எக்கு குடுக்கு போது அ கொஞ்சோ ஸ்மெல் அடிக்குல்ல கீழ கீழ விழுந்துருச்சுன்னா நானேப் பாத்து பாத்து ஆப்புரான்ல்லா போட்டு நல்லா வந்து இதுவா வச்சு கா தீத்தி வுட்றே தீத்தி வுட்டுற நேரத்துல வந்து கைய புடிச்சி கீழே தட்டி விட்டாங்க மேடம் வந்து சும்மா நேரத்துல ஒக்காந்து கீழே ஒக்காந்துலா சாப்பட மாட்டாங்க வாக்கர்ல வந்து ஒக் ஒக்கார வச்சா இங்கயிருந் அங்க நடந்துகிட்டு வீடு கொஞ்சே வந்து பெருசா இருக்குமா ஹாலு இங்க இருந்து அங்க இங்க இருந்து இங்கன்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே சாப்டுவாங்க அப்டியே சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அ அழுவுறா அழுத்துகிட்டே வந்து தட்டி விட்றா சாப்பாட சாப்பாட தட்டி வுட்டுட்டு கால்ல சாப்பிடவே இல்ல காலங்காத்தலயே வந்து எழுந்திரிச்சுட்றது நைட்டு தூங்கும் போது லேட்டா தூங்குவாங்க காலையில எழுந்திரக்கு போது சீக்கரம் எழுந்திரிச்சிருவாங்க நம்மள தூங்க விட மாட்டாங்க ஒரு ஏல்ரை மணிக்கலா எழுந்திரச்சிருச்சு பிள்ள செவன் தேர்டிக்கலா எந்திரச்சி
தூங்கும் போது நீங்களு தூங்கிர்ணு
எல்லாரு அப்டித்தா சொல்றாங்க அனா வந்து ஏம்
சரி ம்
ஏழு மணிக்கு நைட்டு வந்து ஒரு பதினொன்ற மணிக்கு மேலதா தூங்குவாங்க பதினொன்ற மணிக் க்கு மேல தூங்கிட்டு காலயில வந்து சீக்கரம் எந்துருச்சிட்றாங்க எப்டி வந்து நமக்கு தூக்க இருக்கு ஐம் தம்பி நல்லா தூங்குமா ஆ
தம்பி வந்து ஒம்போதர மணி வரையூ தூங்கு
நல்ல பிள்ளயா இருக்குதே நைட்டு எத்தனை மணிக்கு தூங்கு
நைட் வந்து ஆஹ் ஒரு பதினொன்ற பன்னெண்ட் மணி ஆகு
ஏ அப்பா பன்னெண்டு மணியா நீங்க நீங்களு பன்னெண்டு மணி கழிச்சுதா தூங்குவீங்களா கால்ல எந்திரிக்கிறதுக்கு செரமமா இருக்குமே
நா நா வந்து ம் தூங்காட்டியில எல்லா வேலயு முடிச்சிருவே காலை வேலய
ம் கால் வேளறுதா
ஆமா ஈஸியா இருக்கும்
உம் உம் உம்
ம் ம்
அது சரி அப்புறதூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறோ காலைல ஸ்டார்ட் ஆகுமா ஒர்க்கு
ஆமா அந்த பிள்ளைக்கு தேவையானத அடுத்தடுத்தது பாகணு தம்பி எந்திரிச்சதுக்கு அப்புறம்
ம் ஆமா தம்பி வந்து சாப்பாட் ல்லா நம்ம குடுக்குற சாப்பாடுல்லா சாப்படுமா இல்ல தம்பியே வந்து சேட்டை பண்ணி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடுவாங்களா
ரொம்ப ரொம்ப சேட்டை ஆ சாப்புடாது ஃபோனை குடுத்தாதா சாப்புடு மொபைல் ஃபோன பாத்துக்கிட்டே தா சாப்புடு
ம் ம் இப்ப உள்ள புள்ளவுளு அந்த மாதிரி அதான் வந்துருச்சு
ஆமா ஆமா
ஏன்னா ஏன் பொண்ணு வந்து ஃபோன் காட்டுனது இல்ல நம்ம வந்து பாக்குறது நம்ம அவங்க அத்தாட்ட பேசுறது கொல்லும் போது அது வந்து அந்த பிள்ளை வந்து பாக்குது பாக்குற நேரத்துல வந்து அந்த பிள்ளை வந்து ஃபோனை எடுத்து அந்த பிள்ளைக்கு ஓபன் பண்ண தெரியல வச்சுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு சும்மா வச்சுக்கிட்டாவது வச்சிருக்காங்களே தவிர கொடுக்க மாட்றாங்க கையில இருந்து வாங்க முடிய மாட்டேங்குது கையில வச்சுக்கிட்டு தரமாட்டேங்குது சப்புறாங்க எதுவாருந்தாலும் வாய்ல தான் வைக்கிது இங்க இருந்து வாயில வச்சுக்கிட்டு வாயில சப்பிட்டு இருக்கு ஃபோன் இருந்தாலும் ஃபோன்ல வாயில வைக்குது ரிமோட்டு் எலெக்ட்ரிக்கல் ஜாமா ஏதாவது இந்த ஹெட் ஃபோனு அதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து வாயில வைக்குது அந்த பிள்ள
அது சரி
ஆமா